ஔ
ஆ வணக்கம்
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு நலமா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல ஓ சரி சரி இன்னைக்கி உங்க காலேஜ் லைஃப்லா பத்தி சொல்றீங்களா காலேஜ் வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கைங்கிறது எல்லாரு எப்பமே சந்தோஷமா இருக்குல்ல ஆ ஆ அவுங்க கல்லூரி வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களே
கல்லூரி வாழ்க்க வந்து நம்பளுக்கு எப்டினா ஆ நா வந்து மதியோ காலேஜ் தா படிச்சே தோழி ம் ம் மதியோ காலேஜு படிச்சுட்டு அதுக்கப்றோ என்ன பண்ண ஃபுல்லா பசங்க உள்ள க்ள க்ளஸ் தா எம்பளுக்கு
ஆ ஓ செரி செரி
உள்ள நா க்ளஸுக்குள்ள போவோ அப்புன்னா நமக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு க்ளஸ் தா இருக்கு அஞ்சு வகுப்பல் தா இருக்கு அதுல பாத்தீங்னா ஒன்னு ரெண் கவு மட்டுந்தா நடக்கு மீதி வந்து யாரு வரமாட்டாங்க ஆசிரியர் யாரு வராதுனால வீட்டுக்கு அம்ச்சுட்ருவாங்க தோழி நாங்க என்ன பன்னுனோன்னா அப்டியே இது பக்கத்துல இது பக்கத்துல கல்லூரி பக்கத்துல உள்ள அந்த கடைகள் பானிபூரி கட அதுக்கப்றோ இந்த ஸ்வீட் ஃபன்னு ப்பாங்க பேக்கிரில போய் அது சாப்டுவோ அதுக்கப்றோ ஜிகர்தண்டா சாப்டுவோ கரும்பு ஜூஸ் எ அதுக்கப்பறோ பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரியாணி கடை ஒன்னு இருக்கு தோழி வானப்பட்ற பிரியாணி கடைன்டு
ஆ ஆ
டைம்ல தா ஓப்பன் ஆகு
ஆ
தொரப்பாங்க பிரியாணி பாத்தீங்கன்னா இது வெறு வெறும் பிரியாணி பாத்தீங்கன்னா பதுனஞ்சு ரூவா ஒரு முட்ட வச்சுருந்தா இருவது ரூவா அதே நம்ம இதோட அ சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா இங்க நாப்பது ரூவா தா நல்லா இருக்கு தோழி ஆ அ நெறையா ப்பாங்க அது என்ன பண்ணுவோனா மதியோ எங்களுக்கு வந்து ஒரு நால்ர மணி கொலய்து வுடுவாங்க ப்ரேக் வுடுவாங்க அது அப்போதைக்கு நாங்க ஆ அதுல வந்து நாங்க வேகமா வந்து சாப்ட்டுட்டு எங்க ப நண்பர்கள் எல்லா திருப்பி அ ஓடிட் கல்லூரி ஓடிருவோ தோழி கல்லூரிக்கி ஆ இதுலேதா இருக்கு எதிர்ப புதியதா இருக்கு
ஓ செரி செரி செரி ஆ
இது பண்ட்டு போயிருவோ தோழி அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா பின்னாடியு எ எதாச் ச்சோ ஒரு ஆசிரியர் வர்லனா என்ன பண்ணுவாங்கன்னா யாரு இங்கே அது எங்கோ வெளில போயிட்டு போயிட்டு வாங்க அடுத்த வாங்க நாங்க என்ன பண்ணுவோனா இது இருக்ல்ல த வெளயாட்டு அரங்கோ இருக்கு கல்லூரி பின்னாடி அங்க போயிருவோ அ போர்ல்லா உக்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்பறோ அங்க வந்து இது வெளாடுவோ தோழி கை பந்து கால் வந்து இது எல்லாமே உக்காந்து வெளாண்ட்டு இருப்போ தோழி
செரி செரி
நாங்க ரொம்ப நல்லா போச்சு தோழி நல்லா இதாச்சு அதுக்கப்றோ இது ஆசிரியரு ரொ ம்ப இதா இருப்பாங்க எ எல்லா இதாதா இருந்தாரா ச சார் ஆதா இருந்தாங்க அவுங்களு நல்லா பேசுவாங்க
ஓ செரி செரி செரி
படிச்சேன் தோழி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தோழி
ஓ பரவால பரவால சந்தோஷோ
பேருந்துல போயிட்டு வருவோ இல்ல சேந்து திருப்பி வர்ரப்ப போறப்ப எல்லா ஒன்னா சேந்து ஆ ஒன்னாதா போயிட்டு வருவோ வீட்டு பக்கத்துலந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரு வருவாங்க அஞ்சு நண்பர்கள் வருவாங்க
ஓ செரி செரி
அவுங்க கூட மதியம் பஸ் ஏறி போயிட்டு ஆ ஆமா தோழி மதியானோ ஆ சேந்தா போயிட்டு மதியானோ பேசிட்டே போயிருவோ தோழி ம் காலேஜ் முடிஞ்ச ஒன்னே பாத்தீங்கன்னா ஏ சாய்ந்தரோ பாத்தீங்கன்னா இது பானிபூரி சாப்பிடுவோ ஆ இதுவுங்க போட்டிருப்பாங்க ஹிந்தி காரங்க பானிபூரினுவாங்க சப்புரி அது எப்டினா பத்துருவா எ ஒம்பது பூரி எட்டு பூரி வெப்பாங்க
ஓ செரி செரி ஆ
ஒரு பூரி வித்தாங்க அதுக்கப்பறோ வெலவாசி ஏறினதுனால உங்களுக்கு இந்த மாரி பன்னிருவாங்க அப்டின் ம் இத வந்து நாங்க சாப்டுட்டு இந்த மாரி பண்ணுவோ தோழி நானு என் நண்பர்கள் எல்லா சேந்துகிட்டு ஆ சுத்தி வரிசையா ஒரு அளவு பொண்ணுனா அப்டியே வெச்சுகிட்டே இருப்பாங்க
ஓ
ம் இது பண்ணுவாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்பறோ ஆறு இருக்கு தோழி இங்க எ கல்லூரி பக்கத்துல
ஓ அப்டியா செரி செரி
த்துல போயி
ஆ
ம் எல்லா நண்பர்களும் போய் குளிச்சிட்டு வருவோந் தோழி
ஓ அந்த அந்த பாலத்துல எல்லா நிப்பீங்கலா இல்ல ஆத்துல போய் குளிச்சி ட்டு வருவீங்க
ம் இல்ல ஆத்து பாலத்துல குளிப்பேன் தோழி நண்பர்கள் எல்லா சேந்து குளிச்சிட்டு மீன் பிடிப்போ அதுக்கப்பறோ பால மேலந்து குதி ஆமாந் தோழி குதிச்சு நீச்சல் அடிச்சிட்டு வருவோந் தோழி அது நல்லா தண்ணி சுத்தமான தண்ணீ
ஆஹ்ஹ
மீன் எல்லா அப்டியே உங்களுக்கு நல்லா தெரியு
ஆஹ்ஹ செரி செரி செரி
கீழ என்னென்ன இருக்கோ அப்டி சுத்தமா இருக்கு எங்க ஊர்ல
ஓ செரி செரி செரி பரவால ம்
அந்த மாரி அப்படி சுத்திட்டு வருவோந் தோழி அதுக்கப்பறோ வெளில எங்கயாச்சு போவோ நண்பர்கள் வண்டி வெச்சிருப்பாங்க அப்டியே வெளில எங்கயா போய் வே ட்ட கடைல சாப்பாடு, பிரியாணி இந்த மாரில்லா போய் சாப்ட்டுட்டு அப்டியே சுத்திட்டு திருப்பி காலேஜிக்குள்ள வருவ தோழி
பரவால்ல சந்தோஷமான விஷய தா அது ஒரு நல்ல என் காலந்தா காலேஜ்லா படிக்கிறதெல்லா ஆமா எனக்கு தெரிஞ்ச நண்பர் நாங்க இருக்கிற எடத்துல வந்து கா பால இருக்கு ஆறு ஆறு பாலம் இருக்கு கு ச் நம்ம ஊர்ல பீச்சு இதெல்லா இல்லாதனால நெறைய பேர் அந்த ஆத்தோட பாலத் துக்கு தா போவாங்க அந்த சாயந்திர இத்த எல்லா போய் நீ நா அவ்ளோ ஒரு ஜ நல்லா இருக்கு காத்தெல்லா நல்லா இருக்கு அங்கேயே இந்த ஸ்நாக்ஸ் எல்லா போட்டு விக்க ஆரம்பிச்சிட்டாங்க பானிபூரி அந்த ஆ சோளக்கரு பீச்சில விக்கிற மாரி எல்லாமே அந்த சைட்ல பாத்தா நெறைய பேரு ஃபேமிலியோடயே வந்திருக்காங்க புடிச்சவங்களோட சில பேர் வருவாங்க
ம்
வந்து அந்த ஆத்துப்பாலத்துல நின்னுட்டு எல்லாரு போவாங்க
எல்லாருமா
கூட நண்பர் நம்ம ப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க தான்ங்க அங்க போயிட்டு ஆமா அதுதா அங்க வந்து என்டர்டெயின்மெண்டான எடொ அங்கன குள்ள நமக்கு பீச்சு இதெல்லா இல்லாதனால ஆமா ஆமா ஆ பீச்சு எல்லா இல்லாதனால இந்த மாரி ஆத்தோட பாலத்துல போய் மேல நிக்கிறது சாய்ந்திரத் அதல ஆமா அந்த மாரி தா இருக்கு
புரியுதுங்க தோழி
நல்லா இருக்கு சாய்ந்தரத்துல போய் நிக் நிக்கிறது நல்லா இருக்கு ம் எனக்கா நம்ம காலேஜி தோழிகள் பாத்தா மூணு பேர் இருக்காங்க இப்ப வரைக்குமே கான்டக்ட்ல இருக்காங்க நாங்க நாலு பேர் தா அ கிளாஸ்ல இருப் பேசுறது சிரிக்கிறது வெளியில போறது எல்லாமே சேர்ந்தா நாலு பேர் தா போயிட்டு வருவோ எல்லா எடத்துக்கு நெறைய காலேஜ்லா கட் அடிச்சிருக்கே நெறைய கட்டடிச்சுட்டு வெளில போறது அது வந்து அந்த காலத்துல அது இருக்குற
ஆமா தோழி ஆமா தோழி கல்லூரி படிக்கும் போது எல்லாத்துக்குமே வர்ற இயல்பு தா ம்
ஆமா அப்போ வந்து கடைசியா நெறைய மூவிஸ் போவே அப்பறோ ஏ ஆ எங்க ஊர்ல சுத்தி பாக்குறதுக்கானா ரெண்டு மூணு எடங்கள் இருக்கு அந்த அந்த மாரி எடங்களுக்கு போறது நெறைய மூவிஸ் த்த போயிருக்கே படத்துக்கு தா சரி படத்துக்கு தா போயிருக்கே ஆமா ஆமா நெறைய இது படத்துக்கு போயிருக்கோ அப்புறம் தோழிங்க வீட்டுக்கெலா போவோ தோழிங்க வீட்டுக்கு போயிட்டா அங்க வந்து பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு வரது சமைச்சு சாப்பிடுவோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு ம் அந்த மாரி ப்படியே இது பண்ணிப்போ
ஆ ஆ தோழி நாங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புற ஒரு இது மாரி பண்ண சொன்னாங்க காலேஜ் முடிக்கிறன் மூணாவது வருடத்துல ஒரு கேம்ப் மாரி பண்ணியே ஆகணும்னாங்க தோழி ஒரு ஒரு ஒரு ஒரு பள்ளிகள்ல போய் நீங்க வந்து மூணு நாள் இருந்து விழிப்புணர்வு பண்ணனு அப்படின்ட்டு பண்ணவுட்டாங்க தோழி நாங்க எங்க கல்லூரி பக்கத்துல உள்ள ஒரு ஊரு போனோ தோழி மூணு நாள் தங்கி இருப்போ ஆசிரியர் ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க மீதி வந்து அறுவது பசங்க எல்லா போனோ தோழி அங்கேயேதா படுத்துக்கிட்டோ அங்கேயேதா பா இதுக்கு வீட்ல இருந்து எல்லாமே தலவாணி போர்வ எல்லா எடுத்துட்டு போயிட்டோ தோழி கொசுப்பத்தி எல்லா ம் அது பண்ணன்னா மதிப்பெண் போடுவாங்க அப் போதா நம்மள காலேஜ்ஜி இதெல்லா வகுப்பு இதெல்லா வரு நம்ளுக் ஆ எல்லாமே குடுப்பாங்க ஆ முடிச்சிட்டுப்போனது
ம்
ம் அத தோழி அங்கருந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறோ பள்ளிகளுக்கு வர மாணவர்களுக்கு நம்ளால முடிஞ்ச உதவி பண்ணிட்ருப்போ அதுக்கப்புறோ‌ பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில உள்ள மொத்த இதையுமேர் இல்ல தள்ளமா செடி இதெல்லா குப்போய் எல்லா இருந்துச்சி மாடில ஏறி அடி சுத்தம் பண்ணி வெளக்குமார்ல சுத்தம் பண்ணி அப்டியே நம்மளாலா முடிஞ்சது மொத்தோ அறுவது பேர் இருந்ததுனால எல்லாமே ஒன்னொன்னு வாங்கி கொடுத்தாங்க ஆ அங்கிருந்து சுண்ணாம்படிக்கிறது இது இதெல்லா பள்ளிகளுக்கு பண்ணி ரு எல்லாத்தையு இது பண்ணுவோ தோழி சுத்தமா வெச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா சமையலுக்குன்னு ஒரு அஞ்சிப் பேர அம்ச்சிட்டாங்க அகமொத்தோ நம்ம பசங்களேதா சமச்சாங்க சமச்சி சமைச்சி நம்ளுக்கு இது பண்ணாங்க தோழி
ஓ இப்ப உங்க பசங்கள்ளையே சமச்சிக்கணு சமச்சி அவுங்க குடுக்குற மாரி
அவுங்களே ஒரு அஞ்சி பேரு யார்ராரு சமைக்கறதுக்கு விருப்போருக்கோ அவுங்களா வந்துருங்க சமைக்கிறதுக்குன்னாங்க அ அதுல ஒரு அஞ்சி பேரு போய் அவங்களா சமச்சி குடுத்தாங்க தோழி
ஆ செரி செரி செரி
ஆமா தோழி சமச்சது பண்ணுவாங்க நைட் ரெண்டு பெரிய பொண்ணா இதுலருந் அம்மாரியேதா அந்த ராணுவத்துல இருக்குமே நைட்டு ரெண்டு பெரிய பொண்ணா பாதுகாப்பு இருக்குற மாரி ஒக்காந்துக்கணு வந்து பாத்துக்கணு அ யார் து எது எடுத்துட்டு போவாங்க ஏன்னா நம்ப பள்ளியில தங்கிருக்கோ அங்கேயே எது போகக் கூடாது அவுங்ளோட வெச்சிருக்க பொருளு எது போகக்கூடாதுனு இருந்துட்டு காலைல அவுங்கள தூங்க வுட்றுவாங்க தோழி ம் அந்த மார்லா பண்ணி ஒரு மூண் நாள்ருந்ருப்போ தோழி எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோ அ ஸ்கூல் ஸ்கூல்ல உள்ள ஓடு மாடிப்படி மாடிக்கிட்டு எல்லாதையு சுத்தம் பண்ணி எல்லாத் அ இருப்பாங்கள் தோழி பக்கத்லயே பத்தீங்னா நம்ளுக்கு இது குடுத்துருந்தாங்க அ குளிக்கிறதுக்கு எல்லாத்தயு பாத்தீங்ன்னா இந்த பம்பு செட்டு ஓட்டோ வாய்க்கால் மாரி அங்க வந்து அ ரெண்டு மூணு ஏரியாக்காரங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு
ஆ
தோழி அங்க போய் நம்ம இது பண்ணோ குளிச்சிக்கிட்டு ஜாலியாருந்தோ தோழி நாங்க அ அந்த எடத்துக்கு போனாலே அவுங்க வந்து இத ஆன் பண்ணி வுட்ருவாங்க பைப்பு வந்து ஆன் பண்ணி நீங்க குளிச்சிகோங்க தம்பி இங்க அப்டின்னுவாங்க குளிச்சிக்கிட்டு அவ்ளோ இதா இருந்ச்சி தோழி க்ரௌடா போயிட்டு மூண் நாள் முடுஞ்சதே தெர்ல போனதே தெர்ல அவ்ளோ வேகமா போயிருச்சி தோழி
ஓ பரவால்ல பரவால்ல ம்
அதுக்கப்றோ காலேஜ்ல பாத்தீங்ன்னா அந்த இன்டர்னல் வேல முடிக்கிறப்ப இது வந்துருச்சி கொரனா வந்துருச்சி தேன நடப்பாதி இது பண்ண முடில எங்ளால
ஓ செரி செரி காலேஜ் படிச்சிட்ருக்கும் போதே அந்த இது வந்திச்சோ கொரனா அந்த லாக்டவுன் லா உங்களுக்கு ஓ செரி செரி செரி ஆ
அ அதுக்கப்றோ க க கல்லூரிலியே என்ன பண்ணாங்கன்னா அந்த விதைகள்லாருக்கு அ விதைகள்ல்லா வெச்சி நீங்க வந்து இங்க உள்ள தோட்டத்துல வந்து சுத்தம் பண்ணுங்க அப்டின் சொல்லிட்டாங்க ஆமா அது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆ இத்தன மண் நேரோ நம்ம முடிச்சாகணும்மா தோழி அது வந்து பண்ணம் முட்ல ம் செரி நீங்க வெளில போவேண்டா நீங்க காலேஜிக்குள்ள இதுமாரி இந்த பொட்டு காலேஜி அந்த சுத்தி உள்ள விதைகள் இதெல்லா போட்டு சின்ன சின்ன கவர் மாரி போட்டு அதுக்குள்ள வெச்ச தோழி அ வெச்சி எல்லாத்துக்கு குடுத்துக்குட்டு இந்த மாரி பண்ணிட்ருந்தோ அ இத போட்டா அது வளந்துருச்சி தோழி ஒருப்பக்கோ சின்ன சின்ன செடியா வளந்து
ஓ ஆ ஆ ஓ அந்த கல்லூரிக்குள்ளேயே இதெல்லாம் போட் ட்டு இது பண்ணிட்டீங்க ம் ம் ஓ செரி செரி செரி செரி ‌அ அ
அதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா கல்லூரில இதெல்லா நடக்கு தோழி நிகழ்ச்சி இதா நடக்கு ந நம்ப ஊர்ல நம்ம கல்லூரில பெரிய இதா இருக்கு க்ரௌவுண்டு பாத்தீங்கன்னா பெரிய க்ரௌவுண்டா இருக்கு ஒரு நால் அஞ்சு கிலோ மீட்டர் இருக்கு
ஓ செரி செரி
பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சுத்தி வ பெரிய இது மாரி படிக்கெட்ல்லா இருக்கு அத்ல ஏறி ஒக்காந்துகிட்டு நாங்கெல்லா வேடிக்க பாத்துட்ருப்போ தோழி அடிக்கடி நிகழ்ச்சி நடக்கு ம் ம் அன்னிக்கு இது பாத்தீங்கன்னா இது பண்ணி கிறவங்க அ விடுமுறை வந்து அதிகமா இருக்கு எங்களுக்கு அப்பதா கல்லூரிக்குள்ள உள்ள போய் வாசல்ட்ட இன்னைக்கு வந்து கு கல்லூரி விடுமுறை எல்லா நீங்க வர வேணா அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க தோழி அப்படியே நாங்க வெள்ள வெளியில போய் அ அ ஆமா தோழி அதெல்லா அப்படியே வெள்ள போனவ்ங்க போயி றது
ஓ செரி செரி செரி அ
உள்ள போய்ருவோ
பரவால்ல ம் ம் ம்
ம் இது போல நீங்களு வெளியில போய்ருக்கிங்ளா
ஆ ஃப்ரெண்ஸ்ஸோட தனியாதா போய்ருக்கேன் காலேஜு சம்பந்தப் பட்டு போகல நானு வெளில அ ஆமா அ அ அ அது சம்பந்தப்பட்டு நா போனதுல்ல கேம்ப்பு அந்த மாரிலா ம் ம் ம்